நா இப்பதா அ சாப்டுட்டு படுத் தூங்க போறே நீங்க
இன்ன நண்பா அதுக்குள்யு தூக்க போறீங்க
இல்ல சாப்பிட்டே அதனாலதா அப்பிடி தூக்கம் வருது நீங்க என்ன சாப்டீங்க
நா இங்க ரச சாப்பாடு சாப்ட நண்பரே
ஆ எப்பிடி நல்லா இருந்துச்சா ரச அம் அதப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கேப் போம்
ரசம் சாதம்ன்னா சூப்பரா இருந்துச்சி தொட்டுக்க வந்ட்டு அப்பளம் பொறிச்சிருந்தாங்க
வேற என்ன செஞ்சிருந்தாங்க
வேற என்ன இன்னிக்கு வந்துட் சமையல் அவ்ளவா எதுவு இல்ல ரசம் மட்டுதெ
ஆ எங்க வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சோ சாப்பாடு வச்சிருந்தாங்க அதுக்கு அப்புறோ வெண்டக்கா கொழம்பு மிளகா மொளகா வத்தல் கருவாடு அதுக்கப் அப்புறோ பாத்தீங்கன்னா கோவக்கா பொ றியல்
பரவாலியேங்க கருவாடு வெண்டக்காகொழம்பு நல்லாதாங்க இருக்கு
ஆ அதுதாங்க வச்சிந்தாங்க என்னால அதுதா என்னாலதா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட முடியவில்லை ஏ ஆ கொஞ்சோ வயிறு எனக் கொஞ்ச சரியில்லை அது காரணமாக அவ்வளவுக்கா சாப்பிடவில்ல
என்னாச் திடீர்ன்னு வவுரு சரில்லனு சொல்ட்
காலையில வந்து உடல் பயிற்சிக்கு போயிருந்தே அதனால வந்துட்டு வந் சாப்பிட்டு அங்க வந்து சி தண்ணீர் அதிகமா குடித்துவிட்டேன்
தண்ணீர் அதிகமா குடிஷ்டீங்களா
அதன் காரணமாக என்னுடைய வயிறு கொஞ்சம் சரியவில்லை அது காரணமாகதா சாப்பிட முடியவில்லை
சரி நேரம் வந்துட்டு ஓடுங்கள் சரியாகி போய்விடும்
ஒடனே ஒடுனால் வாமிட் வந்துவிடும் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
தெரியாதே நண்பரே
ஆ ஆமா சொல்லுங்க சொல்லுங்க உங்க ஊர பத்தி சொல்லுங்க அத பத்தி கேக்கனூன்ட்டே இருந்தே
எங்க ஊரு பெருசாலா ஒன்னுமில்லைங்க ரொம்ப சின்ன ஊரு தா சின்னதா இருந்தாலு நல்லாருக்குமுங்க பாக்குறதுக்கு சுத்தி பாக்குறக்கு நறைய எடங்கள்ருந்தாலுமே வந்து ட்டு அது வெளில தெரியாது ஏனா வந்துட்டு அது வந்துட்டு சீக்ரட்டா இருக்கு யாருக்குமே தெரியாம இருக்கு
அதுதா நா எ உங்க ஊர பாத்தாலே எல்லா எடத்துலயும் பாத்தோன்னா புதைந்திருக்கும் புதையல் அப் டின் தா சொல்றாங்க ஏனா அங்க ஊர பத்தி எதுவ்மே யாருக்கு தெரிய மாட்டிக்குது மக்கள் அந்த பக்கொ யாரு அ திகமா இல்லாதனால தா உங்க ஊர் இப்பயு நல்லாருக்கு எந் த விதமான மாசுகளு இல்ல இப்ப மக்கள் வந்து அதிகமா வர ஆரம்மிச்சுட்டாங்கனா அதுக்கப்புற வந்துட்டு உங்க ஊர் வந்துட்டு ரொம்ப நாசமாயிரு அதுனால இப்பிடி மறைந்தே இரு க்குறதா உங்க ஊருக்கு ஒரு அழகே என்னய கேட்டா நா அப்டிதா சொல்லுவே
சமயமா வந்துட்டு என்னோட நண்பர் வந்துட்டு இப்டிதா வந்துட்டு எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்குற ஒரு கிணறு ஒன்னு காமிச்சாரு இணையதளத்துல வந்துட்டு பதிவு பதிவிறக் கம் செஞ்சிருந்தாரு ஏ வீட் டு பக்கத்துல ஒரு அழகான கிணற்ருக்கு அப்டின் சொல்லி இணையதளத்துல வந்து போ போட்டாரு அத பாத்துட்டு மறாநாள் வந்துட்டு அந்த கெணத்த கண்டுபிடிச்சு மக்கள்லா வந்து குளிச்ச ஒடனே அந்த கிணறே வந்துட்டு எப்டி சொல்றது தண்ணி கலங்களாயி குப்பை எல்லாம் போட் டு ஒரு மாரி ஆ அதேதா மாச டஞ்சிர்ச்சு அப்டியோ
அது வந்து இணையதளத்துல வந்து அது யாருமே சொல்லக்கூடாது அப்டி ஒரு உங்களுக்கு ஒரு இயற்கை பயன் இருந்துச்சுன்னா அது நீங்களே அத அனுபவிச்சுக்கனு அ து வரயுந்தா உங்களுக்கு நல்லது புதிதாக வந்துட்டு இ ந்த ஆ மாற்றடைந்த இந்த எடத்த வந்து உ ட்டீங்கன்னா உங்களுடைய ஆறு குளங்கள் அப்றொ காற்று மாசடையு இத ஆனா மக்கள்தா பாதிக்கப்படுறாங்க அத அவுங்களே அவுங்கள பாதிக்கிறாங்க கூட தெரியாது த அளவுக்கு அவுங்க வந்து அவுங்களோட வாழ்க்கைய வாழு காங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன
ஆமா ஒரு ஒரு சில காலகட்டத்துல வந்துட்டு அவுங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்குன்றது காண்டி விவசாயோட வாழ்வாதாரத்த அழிக்கிறோம் அப்டின்ற ஒரு சின்ன ஒரு உதாரணம் அது என்ன சொல்றது சின்ன ஒரு இது கூட இல்லாம அவங்க சாட் டு வந்து விளான்டுறாங்க பின்னாடி பாதிக்கப்படுறது அந்த விவசாயி தானே
ஆ அதுதான் அவங்களோட் வாழ்க்கைல நடக்கக்கூடிய பிரச் டியே கூட அவங்களுக்கு அந்த அளவுக் கு வந்து ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் அவுங்களுடய வாழ்க்கைய அவங்க வாழ்றாங்க இதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள் அதற்கப்ற பாத்தீங்கன்னா நம் ம ஊர் மக்களோட உணவு முறைகள் அது ரொம்ப வந்துட்டு செரியவில்லை அதுக்கப்பற வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் நான் கல்லூரி முடித்தேன் அதுக்கப்றோ இப்பதான் என்னோட வேலைய பாக்கலாம் அப்டிங்கற அளவுக்கு நா கொஞ்சோம் நம்பிக்கையோட இருக்கேன் உங்க வாழ்க்கை என்ன பண்றீங்க சொல்லுங்க அத பத்தி
நா வந்துட்டு ஒன்னு கேக்குணு நேனைச்சேன் இந்த விவசாயி பத்தி பேசும்போதுதா எனக்கு ஒரு ஞாபோம் வந்துச்சு விவசாயிக்கு எல்லா அவுங்களுக்கு எப்டி சொல்றீங்க ஒரு நம்பிக்க இருக்கா விவசாயம் பண்ணலாமுன் ஏதாவுது ஒரு ஆச இருக்கா
ம் எனக் கு வந்துட்டு விவசாயம் பாக்கணுன்னு ஆச இருக்கு அது வந்து எல்லா விவஸ் விவசாயம் அந்த மாரி நா பாக்க மாட்டேன் என்னைய கேடீங்கன்னா நா என்ன சொல்லுவேன்னா அது அந்துக்குன்னு மாஸ் றங்கள் வந்து ஒரு ஒரு பருவ காலத்துல ஒரு ஒரு விதைகள போட்டால் அது வந்து எந்த அளவு நன்றாக வளரும் அப்டின்னு வந்துட்டு நம்மளுடைய தமிழர்கள் முன்னாளே குறிப்பிட் இருக்காங்க நம்ம வந்து அவ் அதோட வாழ்வியல்ல அதோட முறையில நம்ம வந்துட்டு நம்மளுடைய நட்கள வந்து பயிரிட்டம்னா நம்மளோட விளைச்சலு அத் அதிகமா இருக்கு எப்பயுமே இதன் காரணமாகதா வந்து விடு நம்மளோடைய விவசாயிகள் வந்து அதிகமா கொஞ்சோ நஷ்டப்படுறாங்க அதுவும் இல்லாம நம் நம்மளோட நாட்டு மக்கள் வந்துட்டு விவசாயி அப்டின் சொன்னாலே கொஞ்சோ வந்துட்டு அசிங்கமா பாக்குறாங்க இழிவா பாக் இருக்குறாங்க அப்டி எல்லா ஒன்னும் மே இல்ல விவசாயம் இல்லாட்டினா நம்ம வந்துட்டு எந்த விதமான சாப்பாடு உட்கொள்ளவே முடியாது
ம்
தி அவங்களுக்கு அது
புரியுதுங்க பிங் நீங்க சொன்ன மாரி வந்துட்டு விவசாயம் வந்து சாதாரண விஷ்யங்கள் இல்லங்க ஒரு விவசாயி வந்துட்டு வயல்ல எறங்கி வேல செஞ்சாதா வந்துட்டு நம்மளோட தட்டுக்கு சாந்து சாப்பாடே கெடைக்கு அதை யாருமே தெரியாம விவசாய இழிவுபடுத்துறது வந்துட்டு ரொம்ப தவறுதான செயலுங்க
ம் இது வந்துட்டு இப்டி ஒரு காலம் நா ஒண்ணு சொல்லுவ அதே மாரி வந்துட்டு காலங்கள் வந்து ஒண்ணு வரத்தாம் போகுது ஒரு கட்டத்துக்கு மேல விவஸ் விவசாயிகள் வந்துட்டு கொறஞ்சுருவாங்க படித்த மக்கள் அத் அதிகமாயிருவாங்க கடைசியில பாத்தீங்கன்னா விவசாயி இது வந்துட்டு அதிகமான பணம் கொடுத்து வேலை செய்றக்கு ஆட்கள் எடுப்பாங்க இப்புடி ஒரு காலம் வரதான் போகிறது இனி வர காலங்களில் நீங்களே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நோக்கி பாருங்கள்
பரவால்ல நீங்க சொல் ஆ நீங்க சொல்றது வந்துட்டு
து இப்டி ஒரு சூழ்நிலை வரதாம் போகு நம்ம நாட்டில் வந்துட்டு விவசாயிகளை இப்போது இழிவாக பாக்குறாங்க அப்புறோம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு விவசாயி இல்லனா நம்ம சாப்புடவே முடியாது இவங்களுக்கு வந்து மாசோ ஒரு ஒன்ற லட்சமாச்சு சம்பளோ குடுக் க்கலா அப்டிங்கிற அளவுக்கு விவசாயத்தை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்ஸா எடுத்து செய்ய ஆரம்பிப்பாங்க இனி வர காலங்கள் மக்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்மளுடைய இளைஞர்கள வந்து இப்போ வளர்ந்துட்டு இருக்காங்க இத பத்தி சொல்லுங்க
நாங்க விவசாயி இருக்கும் போதா வந்துட்டு அருமை யாருக்கு தெரியாது அந்த விவசாயோ அழியும் போது வந்துட்டு அளவுக்கு மீறி காசு குடுத்து விவசாயத்த பாப்பாங்க பாருங்க நீங்க சொன்னது வந்துட்டு நூத்துக்கு நூறு உண்மதாங்க கடைசி காலகட்டத்துல வந்துட்டு விவசாயே இல்லாம் போகு மக் மக்கள் வந்துட்டு எல்லாரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க நீங்க சொன்ன மாரி வந்துட்டு அடுத்த விவசாயி வந்துட்டு அதிக காசு குடுத்து வேல செய்யற மாரி ஒரு சூழ்நெல உருவாயிரும் பாருங்க இந்த இப்ப இருக்குற கால கட்டத்தெல்லாம் பாத்தம்னா அப்டித்தான் தெரியுது
ஆ அதுதா நடக்க போகுது அதுக்கப்புறோம் பாத்தீங்கன் னா நம்ம ஊர நாட் கள் வந்துட்டு இப்ப எல்லா ஒரு புதுமை வாய்ந்த விவசாயம் பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அத பத்தி உங்களுக்கு தெரியுமா
என்ன விவசாயோ
புதுமையா ஒரு விவசாயம் பண்றாங்க அத பத்தி என்னன்னா இப்ப வந்து ஒரு ஆப்பிள் அப் அப்பிடிங்கறது வந்து காஷ்மீர் அந்த நாட்டுலதா அந்த ஊர்லதா வெளையு அப்பிடிங்கிற மாரி பண்ணியிருந்தாங்க இப்ப வந்துட்டு நம்ம ஊர் நம் நம்ம ஊரோட நிலைமையு அதோட வெயில் தாக்கத்தையு தாங்குற மாரி ரியான ஆப்பிள் வந்துட்டு அந்த மாதிரியான ஆப்பிள் நடவு செஞ்சி பயிரிட்டு அதுல லாபம் பாக் த்த ஆளுங்களு இப்ப வந்து நம்ம ஊர்ல வளந்து வர்றாங்க
ம் ம்
அந்த மாதிரி இருக்கு எந்த ஊர்ல எல்லா அந்துட்டு இந்த பழம் விளையாது அப்பிடின்னு சொன்னாங்களோ அதெல்லா நம்மளோட தமிழர்கள் வந்துட்டு விளச்சி அந்த விவசாயிகள் அவங்களோட உழைப்ப வந்துட்டு இந்த த்த ஊண்டி காட்டியிருக்காங்க அதனால வந்துட்டு தமிழர்கள் ஓங்கி வாழ்ந்து அதே மாரி தமிழ் தமிழ பத்தி உங்களுக்கு என்ன தெரியு சொல்லுங்க பாக்கலா
ஆமாங்க நீங்க வந்துட்டு மொத எப்பிடி சொல்றது வெளிநாட்டவர்கள் வந்துட்டு நம்ம ஊருக்குள்ள வரம் போதே வந்துட்டு எதுக்காண்டி வந்திருந்தாங்கன்னா நம்மளோட விவசாயங்கள வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நன்மையாவு வளர்ச்சி அடையற தோற்றத்திலயு இருந்து இருக்கற ஒரே காரணத்துக்காண்டி அவுங்க அந்த சைடு வந்துட்டு நம்ம விவசாயோ எப்பிடி பண்றோ அத நம்மளு கத்துக்கடணு அப்பிடின்றதுக்காண்டிதா வந்துட்டு மத்த நாட்டுக்காரவங்களா நம்ம நாட்டுக்குள்ள வந்து என்னதுன்னு பாத்தாங்க இப்ப அது வந்துட்டு இப்ப எவ்ளோ பெரிய பிரச்சன ஆயிர்ச்சின்னா அவுங்க நம்ம விவசாயத்த கத்துட்டு போயிட்டு அவுங்க நல்லா இருந்துட்டாலு இப்ப அவுங்களோ பழக்க வழக்கள் நம்ம கத்துட்டு அத வந்து நம்ம பயன்படுத்தி தெரியாம பயன்படுத்தி மக்கள் வந்துட்டு எப்பிடி சொல்றது அழிவ நோக்கி தேடிதா போறாங்க அப்பிடின்னு நா சொல்றேங்க
ஆ இதேதா முன்ன முன்னூற்ற காலத்தில நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் எதுக்கு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கிய குறிக்கோள் நம்மளுடைய தானிய வகைகள வந்துட்டு அவுங்க வந்து அபகரிக்கணு அப்பிடிங்கறக்காகதா வந்தாங்க ஏன்னா நம்மளுடைய மக்களோட வாழ் கில் அந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்ததா இருந்தது
ம் ம்
இதுதா அதுல இருக்கிற நம்மளுடைய பாருங்க என்ன தானியங்கள்னு குறுமிளகு ஏலக்கா கருவப்பிள்ளை நெல்லிக்காய் இந்த மாரி ஒரு ஆ திவாய்ந்த அதறி இதுல இருக்கிற நியூ சத்துக்கள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு அது வந்து நம்மளுடைய உடல் நல ந்த வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டு நல்லபடியா வச்சிக்கு ஆ இதன் காரணமாக தா நம்மளுடைய ஆங்கிலேர்கள் வந்து அந்த ப பல்லாண்டு முன்னாடியே வந்ட்டு நம்ம நாட் ல வந்து கால் எடுத்து வச்சி அவுங்க வந்து வாங்கிருக்காங்க அதற் க்கப்புறோ வந்து தமிழர்கள் வந்து சுதந்திரம் பெட்டு சுதந்திரம் தினம் பெற்று வெள்ளக்காரனுக்கு ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாதா நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்திட்டு இருக்
ம் ஆமா ஆமா உண்மதா உண்மதா
ம் எப்பயுமே ஒரு அடிமை பாய்ந்த வாழ்க்கை தா வாழ்ந்துட்டு இருக்கோ அதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எப்ப வந்துதா கொஞ்சோ வெளிய வருவோ
நம்ம மனசு வச்சாதாங்க வெளியில வர முடியு நம்மளோட அடிமை த்தமான வாழ்க்கையில இப்ப பெரும்பாலுமே அந்த அடிமை த்தன வந்துட்டு போயிருச்சுன்னு தா நா நெனப்பே ஏன்னா வந்துட்டு நம்ம நாட்ல இருக்ற முன்னோர்கள் வந்துட்டு போராடி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சுதந்திர வாங்கி தந்துட்டாங்க அதனால பெரும்பாலு இப்ப நம்ம வந்துட்டு அடிமை இல்லாம தா இருக்கோ நம்ம
சரி நண்ப ஒங்களுக்கு ஏதோ வேல இருக்குன்னு சொன்னீங்க
ஆமா ஆமா வேல வேற அம்மா கூப்ருடுறாங்க என்னனு பாத்துக்
சேரி ஓகே பாய் குட் நைட் உம்